ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நலமா இருக்கீங்ளா சாப்ட்டீங்ளா
நலமா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நலமா இருக்கீங்ளா சாப்ட்டீங்ளா
ஆ நலமா இருக்கோம் தோழி சாப்ட்டாச்சு கால வேலயெல்லா முடிஞ்சிச்சி
ஆ இங்யு காலை வேலல்லா முடிஞ்சிச்சி மதியானோ சாப்பாடுக்காக அ இது பண்ணிட்ருக்றே தயாரிச்சுட்டுருக்றே நீங்க என்ன
ம் சமையல் வேலயு எல்லாமே மதியத்துக்கு சேத்து முடிஞ்சிருச்சு தோழி
அப்படிங்ளா தோழி நல்லது நல்லது என்ன என்ன சமச்சிங்க மதியானத்துக்காக
ஆ இன்னைக்கு வந்து முட்ட போட்டு ஒரு குருமா செஞ்சே தோழி
அப்டிங்ளா ம் முட்ட குருமா வெள்ள சாப்பாடா
ஆமா வெள்ள சாதம் ம்
ம் சரிங்க தோழி சரிங்க தோழி ஆ அப்றம் அப்ப பிள்ளைங்களுக்கு பள்ளி எல்லா தொறந்தாச்சா
ஆ தோழி என்னோட பைய ஒரு பைய வேலைக்கு போறாரு ஒரு பைய வீட்ல இருக்காப்ல
அப்டிங்ளா தோழி நல்ல நல்லது தோழி நல்லது தோழி என்ன செரிங்க தோழி என்ன சாப்ட்டீங் கால என்ன சாப்பிட்டீங்க தோழி
கால்ல தோச தா தோழி ம் நம்ம வந்து இன்னைக்கி பாத்திங்கன்னா ஆ உணவு பத்தி பேசலாம தோழி நீங்க கேட்டதுது உணவு பத்தி பேசுற மாரி இருந்துச்சா
அப்டிங்ளா அத பத்தியே பேசிலாம் தோழி நல்லது நல்லது அ ஆரோக்கியமான உறவு உணவுகள பத்தி பேசலாமா ம்
கெமான உணவு தான இன்னைக்கு வேணு
ஆமா ஆனா இந்த காலத்துல அது பாக்கவே மாட்றாங்களே இந்த ஜங்க் ஃபுட் அது இது சொல்லியா அந்த மா தெருவோற சாப்பாடுங்களா அதிகமா சாப்பறாங்க அது ஆரோக்கியம் பாக்க மாட்றாங்க நாக்குக்கு சுவயாதான் வேணும்ன் கேக்குறாங்க இப்போ இருக்குற பசங்க எல்லா
ம் ஆமாம் தோழி ஆ காலை இப் ப பாத்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பாவலா பாத்தீங்கன்னா அந்த நாள்ல இட்லி தோச அப்டினால எதாவது ஒரு பண்டிகை நாள்ல தா குடுப்பாங்க நமக்கெல்லா ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது காலை மாலையு இருவேளையும் நமக்கு வந்து அதுவே ஆனதுனாலப்ப அதுவே நமக்கு புடிக்காம போயிருது அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னாக்கா ஆ பழைய சாதம் அப்டின் சொல்ட்டு ஒண்ணு இருக் கோ நம்ம வீட்ல வந்து அ நைட்டு சாதம் வச்சட்டாங்கன்னா தண்ணிய ஊத்தி வச்சுட்டு காலையில அது கூட சாப்புடுவாங்க ஆனா இப்ப அத கண்லே பாக்க முடியிறதில்ல தோழி நம்மோ து கரெக்டா லிமிட்டா செய் ஆ அளவு சாப்பாடா செய்யற மாரி ஆயிடுச்சு
ஆமா
அத வந்து காலையில நம்ம வந்து சாப்பற அளவுக்கு இல்ல அப்படியே மீதி இருந்தாலும் அத வந்து கொழந்தைங்களுக்கு யாரும் குடுக்க மாட்டேன்றாங்க அம்மாவோ அப்பாவோ சாப் டுகுறாங்க இது எதுக்கு கொழந்தைங்கள் கூ ஆனா அந்த பழைய சாதத்துல தா அவ்ளோ ப்ரோட்டீன் அவ்ளோ சத்துக்கள் நெறைந்துருக்குதுங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஆனா வந்து சில பேருக்கு அது தெரியமாட்டேங்குது இன்னு அந்த பழைய சோறுல வந்து தண்ணி நைட்டு ஊற வெச்சுட்டு அதுல வந்து நைட்டு புல்லா அந்த தண்ணியும் அந் சாப்பாடும் ஊறி அது வேற விதமான ஒரு சத்துக்களை குடுக்குறது அது மத்தவங்க வந்து அந்த கெட்டு போன சாப்பாடு அதையே சாப்பணு இப்போ அந்த மாரி வந்துச்சு ஏ குடுக்குறீங்க கொழந்தைங்களுக்கு அது கெட்டது நல்லது கெடையாது ஒடம்புக்கு அ சளி புடிக்கு அப்டி இப்டி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அதுல எவ்ளோ சத்துக்கள் இருக்குன் தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சவங்க அத க தொடர்ந்து சாப்புறாங்க தெரியாதவங்களுக்கு அது தெரியாமலே போயிடுச்சு
ஆமா ஆமாம் தோழி அதனால பாத்தீங்கனாக்கா ஆ அதுக்கப்பறோ அம்மா அந்த பாட்டி வீட்லலா போனோம்ன் வெச்சுகோங்களே முன்னாடி சின்ன பிள்ளைல்ல நம்ம போனப்போ கம்மங்கூழுன்னு ஒன்னு செஞ்சு தருவாங்க அதுவு அப்டிதா நைட்டே செஞ்சி தண்ணிகுள்ள ஊற போட்ருவாங்க காலையில எஞ் சா அது ஒரு உருண்ட மாரிதா உருட்டி வெச்சிருப்பாங்க அத எடுத்து கரைச்சு அதுல வந்து மோர போட்டு வெங்காயோ ஆ அப்பறோ எதாவது நெல் கொத் தமல்லி போடுவாங்களா என்னன் தெர்ல அதா ஒன் போடுவாங்க எதோ ஆ ஒரப்புல்லாம தா குடுப்பாங்க ஒரப் பேருக்கு ஒரைக்காது அத வந்து ஆ அள்ளி சாப்டைல அதுவும் ஒரு அவ்ளோ ஒரு டேஸ்ட் அதெல்லா அவ்ளோ ஒடம்புக்கு வந்து குளிர்ச்சி இந்த கால கட்டத்துல பாத்தீங்கன்னா எவ்ளோ ஹீட்டு எவ்ளோ சூடா இருக்கு நம்ம ஒடம்பு சூடு நம்ம இருக்குற எட சூடு அப்ப குளிர்ச்சியான ஒரு ஐட்டத்த தேடி தேடி நம்ம போய் சாப்பறதுக்கு நமக்கு ஆரம்ப காலத்துலே அவங்களா கொண்டு வந்தது தா இப்பையு அந்த நம்ம எவ்ளோ கெளோ நம்ம உணவு வெள்ள சாதம் அந்த உணவு எடுத்துக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து வந்து அந்த கம்பு அ இந்த மாதிரி அ ஒரு நாள் வாரத்தில ஒரு நாள் அதையு வந்து நம்ம கொழந்தைகளுக்கு குடுத்து பழகிக் கொண் டு வந்தோனா இன்னைக்கு கொழந்தைங்கல அம்மா இன்னிக் இந்த நாள் எனக்கு இத நீங்க செஞ்சு தரணுல செஞ்சுத்தாங்க அப்படின் சொல்லி கேக்கற அளவுக்கு வந்துரு ஒரு நாளைக்கு அந்த பழைய சாதத்தில மோர ஊ த்தி அத ஒரு நாளைக்கு நீங்க அள்ளி சாப்பிட கூட வெய்க்க வேண்டியதில்ல அ இப்ப எவ்வளோ நம்ம ஜூஸ் போட்டு தரமுல்ல அந்த மாதிரி நீங்க என்னா பண்ணணு அத மிக்சில அ கொஞ்ச சாதத்த போட்டு மோரோ தயிரை ஊத்தி அ கொஞ்ச கொத்தமல்லிய போட்டு நல்லா அடிச்சு ஜூஸ் மாரி குடுத்துட்டீங் வெச்சுக்கோங்ளே இன்னக்கி இந்த ஜூஸ் அப்டின் சொல்ட்டு அதுவுமே புள்ளைங்க ஆசப்பட்டு அழகா கேக்குங்க
கண்டிப்பா தோழி ஆனாலு சில பேருக்கு சில பேருக்கு அந்த பெற்றோருக்கே இத பத்தி தெரியாம இருக்கு அ தோழி இந்த காலகட்டத்தில இப்ப வந்து நீங்க வந்து ஒரு தொண்ணூறுங்கள்ல பொறந்த ம் பெண் இவுங்களா இருந்துந்துச்சுன்னா அவுங்களுக் வந் தெரிஞ்சிருக்கு இந்த மாரி கேளு கேள்வரகு கம்பு ராகி தினை இதெல்லா குடுக்கணு இதா நல்லது சொல்ட்டு இப்போ இப்போ ரெண்டாயிரோ கால காலங்கள்ல பொறந்தவங்க இது தெரியமாட்டேங்குது அந்த மாரி ஒரு அந்த மாரி ஒரு சாப்பாடு இருந்துச்சானே கேப்பாங்க போல அந்த மாரி ஆயிடுச்சு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது ஃபிரைட் ரைஸ் அந்த மாரி அந்த மாரி சா சிக்கன் ரைஸ் அது இது சொல்ட்டு அந்த மாரி தா நெறைய சாப்பட்றாங்க அதே மாரிதா கேக்குறாங்க கூட நம்ள அவுங்க அவுங்க அம்மா அப்பாக்கே இந்த மாரி அவுது எவ்ளவு நல்லது சொல்லி தெரிய மாட்டேங்து அந்த ராகில எவ்ளோ இது இது இருக்கு நன்மைகள் இருக்குது அந்த கம்புல எவ்ளோ நன்மைகள் இருக்கு தெரிய மாட்டேங்குது பசங்களுக்கு வந்து அது கேக்கவ் மாற்றங்க குடுத்தாலு அது வேண்டா இது வேண்டா அந்த மாரி வீட்ல பண்ண அந்த இது குடுங்க பிரெஞ்ச் ஃபிரைஸ் குடுங்க அந்த மாரி கேக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த தீனி பண்டங்கள்ல கூட வந்து இந்த கடைகள்ல வாங்குற சிப்ஸ் அதுதா நெறைய சாப்பறாங்க தவிர இந்த பொறி உருண்ட அந்த ப ம் பழங்காலத்துல இருந்த அந்த இந்தெல்லா வந்து சாப்பிட மாட்டறாங்க இப்போல்லா இந்த சிப்ஸு லேஸ் அது இது சொல்லிதா அதிகமா கேக்குறாங்களே
ம் ஆமா ம்
ம்
கண்டிப்பா தோழி நம்ம நா நா எயிட்டிஸ்ல தா தோழி அப்போ பாத்தீங்கனாக்கா அ தின்பங்கன் தின்பண்டங்கள் வாங்கினாலு வீட்ல என்ன செஞ்சிருக்காங்கன்றதா வந்து நம்ம பாப்போ அம்மா நீங்க என்ன செஞ்சீங்க அப்போ பாத்திங்கனா வாரத்தில ஒரு நாளோ மாசத்தில ஒரு நாளோ எதோ ஒன்னு செஞ்சு ஒரு டப்பால வெச்சுருவாங்க எங்களுக்கு அவ்ளோ காசுலா குடுக்க மாட்டாங்க அம்மா என்ன வீட்ல இருக்கோ அது தா சாப்பி ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்ல என்ன செஞ்சாலு அது அப்டியே ஆப்போசிட் தா எனக்கு இது வேண்டா நா அத பாத்துட்டு வந்திருக்கே எனக்கு அதுதா வேணு
எ வீட்லயு அப்டிதா நடக்குது தோழி என்ன பண்றாங்கன்னா வீட்ல செஞ்சது கூட வேண்டா வெளிய என்னதா வீட்ல அந்த பழங்கள் அது இது வாங்கி வெச்சாலு அது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு அது வாங்கிட்டு தா வராங்க அதுதா சாப்படாம கூட அதுவு இல்லாம இப்ப இருக்க கால கட்லலா அ மய மனைவி கணவர் இருவி இருவருமே வந்து வேலைக்கு போறதால அதெல்லா பசங்களுக்கு செஞ்சு குடுக்க அவுங்க நேரமு இருக்க மாட்டிங்குது அவுங்களே என்ன பண்ணிறாங்க செரி இது வாங்கி குடுத்துறலா இ இது வந்து ஷார்ட்டா இதுவா முடிஞ்சுரு கடையில வாங்கி கொடுத்துட்லா அப்டி இப்டி சொல்லிட்டு அவங்களே வந்து அவ்ங்க நேரத்த மிச்சம் பண்றதுக்காக என்ன மாரி பண்ணிறாங்க அதுவே பெரிய கெடுதல்தா
த ஆமா
ம்
ம் நம்ம அதே மாரி ம் உணவு வகையில பாத்தீங்கனா இந்த இந்த புரோட்டா அந்த சிக்கன் ரைஸு அப்றோ அப்றோ இப்போ என்ன அதாது பிள்ளைங்களுக்கு அது அப்டியே கவர்ற மாரி இருக்கு க்கு தா அந்த புரோட்டா சாப்டையில வயித்துல போய் ஒட்டிக்கு அதனால நமக்கு வந்து அ உடம்புல உபாதைகள் உருவாகு அப்டிங்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்கிது சிக்கன் ரைஸ்ல நெறைய பொருள் அதே மாரி அந்த சிக்கன் எப்போ எடுத்து அவங்க எப்போ பண்ணுறாங்க பாத்தா கலர்ஃபுல்லாக வச்சுருக்கறாங்களா ஒடனே அது என்ன பண்றாங்க எங்களுக்கு அதுதா வேணு எங்களுக்கு அது நாங்களே வீட்லே செஞ்சு தரோ
ம் அது அது அவுங்களுக்கு வந்து புடிக் காது ஏனா வந்து அந்த கவற மாரி இருக்குது அதுவு இல்லாம இந்த சிப்ஸ்சு அந்த பேக்கெட் ஐட்டம்ஸ்ல்லா வந்து இந்த விளம்பரங்கள்ல வேற போட்றாங்களா அத பாத்து வேற இது வேணு அந்த மார் ரி வேணு அவ்ங்க அந்த மாரி கவர மாரி போட்டுறாங்க விளம்பரத்துல இல்ல எனக்கு இதுதா வேணு அதுதா வேணு சொல்லி அத பாத்து அவ்ங்க கவர்ந்து அவ்ங்க இதுவாயிட்டு கேட்க ஆரம்பிச்சுறாங்க அடம் வேற புடிச்சு அததா சாப்புட்ணு அதே மாரி ஆயிடுச்சு இப்ப நம்மளு அவுங்க வழிக்கு போற மாரி ஆயிடுச்சு அவங்கள நம்மள வழி கூட்டு வற மாரி இல்ல இப்போ இந்த காலகட்டொ அப்டிதா இருக்குது
ஆமாம் தோழி கண்டிப்பா தோழி அது எவ்ளோ நம்ம பேரண்ட்ஸ் சொன்னாலு அவுங்க கேக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு நல்லது கெட்டது அப்பிடிங்கிறது தெரிஞ்சுக்க தெரியல அத சாப்ட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அம்மா எனக் காலையில நைட்டு சாப்டுறாங்க சாப்ட்டு நல்லா படுத்துறாங்க காலையில எந்திரிச்சது அம்மா எனக்கு வயிறு வலி கிது எனக்கு இப்டி இருக்கு அப்டி அப்ப நைட்டு நம்ம வந்து ஒரு அ பைசா செலவு பண்ணுறோ திருப்பி காலையில போய் டாக்டர்கிட்ட குடுக்கும்போது பைசா திருப்பி செலவு பண்ணுறோ
ம்
அப்போ நம்ம ஒரு நமக்கு வந்து எவ்வளவோ நம்ம வந்து அடம் பண்ணியிருப்போ அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ எனக்கு இது வாங்கி குடுங்க கீழ உருண்டு பெரண்டல்லா கூட நம்ம அந்த நாள்ல அழுதுருக்கோ ஆனா இப்ப அந்த பிள்ளங்கள அழக விடவே நம்ம வுடமாட் டிங்கிறோ கேட்டுச்சா சேரி ஒர் ரெண்டு தடவ இல்லன்னு சொல்வோ ஆனா மூணா தடவ நம்ம வாங்கி குடுத்துறோ ஆனா அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அம்மாக்களுக்கு வந்து அந்த காசோட அரும நல்லா தெரியு இந்த காசு போட்டு இது வாங்கி தரமா ரெண்டு அழுவியா அழுது பரவால்ல நீ சாப்டு அப்பிடின்னு சொல்லி நம்மள விட்டுருவாங்க அந்த காலகட்டத்த நம்ம இவங்ளுக்கு கொண்டு வரணு நம்ம ரெண்டு நாள் அழுதா சேரி ஒரு வாரோ அழுதா சேரி இது ஒனக்கு ஒடம்புக்கு ஒத்துக்காது நீ சாப்ட கூடாதுனா சாப்ட கூடாது அப்டின்ற ஒரு தீர்மானத்த நம்ம கொண்டு வந்தோனா நம்ம ப புள்ளைங்களுக்கு அது ஆரோக்கியமாவு இருக்கு நீங்க வந்து அந்த சிப்ஸு பாக்கெட் சொல்லும் போது ஏ அதுக்கு பதுலா பழங்கள் சாப்ட்டு போங்க
ம் கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு வந்து அது சுவை நாக்கு சுவை கேக்குறாங்கல்ல அந்த நாக்குல வந்து அந்த அந்த இனிப்பு சுவ அதெல்லா வேண்டா இந்த சிப்ஸுல வந்து அந்த அஜீனமோட்டோ போல அந்த மாரி ஏது யூஸ் பண்றாங்க அதனாலதா வந்து அவுங்க அந்த அந்த சுவைக்கு வந்து அவங்க அடிமை ஆயிறாங்க அடிமை ஆயிட்டு மறுபடியு மறுபடியு அதே வாங்கி சாப்பிட்ணு சாப்பிட்ணு சொல்லிட்டு அவங்க இதுவாயிருவாங்க நம்ம நம்ம பேச்சா கொழந்த கேட்டாலு அந்த வீட்ல பெரியவங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு அவங்கதா கூப்பிட்டு போயி கொஞ்சோ முக்கால்வாசி கெடுக்க விட்டாலு நம்ம வந்து அழுவ விட்டாலு அவங்க வந்து விட மாட்றாங்க இல்ல இல்ல நா போய் கூட்டு போய் வாங்கி குடுக்கிறே சொல்ட்டு அந்த மாரி கெ ட்டுறாங்க பழக்கத்த
ஆமா கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி அதா நம்ம எவ்ளோ கொண்டு வந்தாலு அவங்களுக்கு வந்து செல்லமா இது குக் பண்றாங்களா அதனால அவங்கள‌ மீறி நம்மளு ஒன்னு செய்ய முடியல வாங்கி குடுத் றீங்களா வாங்கி குடுத்துட்டு போங்க அப்டின்ற மாரிதா நம்மளு கொண்டு வந்துட்டோ தோழி கண்டிப்பா
கஷ்டப்படு அது கஷ்டப்பட்றது பாத்து நாம தா கஷ்டப்படணு அந்த ஒடல் நில செரியாம போயிடுச்சுன்னா ஆனா அது அவங்க புரிஞ்சிக்க மாட்றாங்க எப்பயாவதுன்னா கூட பரவாயில்ல தினமுன்னா அது ரொம்ப கஷ்டோ அது வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க கொழந்தைங்களு புரிஞ்சிக்க மாட்டாங்க பெரியவங்களு புரிஞ்சிக்க மாட்டாங்க
ஆமாம் தோழி‌ ஆமாம் தோழி ம் கண்டிப்பா தோழி தோழி நம்ம நெறைய பேசிட்டோன்னு நெனைக்கிற தோழி ஆ ஆ உங்கள்ட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தோழி நன்றி வணக்கம்
நன்றி நன்றி தோழி